ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ
என்ன பண்றீங்க ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கே என்ன பண்றீங்க சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா நீங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்பதா ஸ்நேக்ஸ் டீலா குடிச்சனா சும்மா டி வி ஷோஸ் பாக்குறக் காக ஒக்காண்ருக்கே டி வி ஷோஸ் பாக்கலானு நீங்க
நா இப்ப சும்மாதா இருக்கே இனி கொஞ்ச நேரொ கழிஞ்சுதா டி வி ஷோஸ் பா பாக்க உக்காரணூ
என்னப்
நீங்க என்ன டி வி ஷோஸ் எல்லா பாக்குவீங்க
நா விஜய் டி வி அந்த மாரி அதுல சீரியல்ஸ்லா பாப்பே நீங்க
நா சன் டி வி யில இருக்குற சீரியல்ஸ் எல்லா பாக்குவே
ஓ என்ன சீரியல் பிடிக்கு உங்களுக்கு
எனக்கு வந்த எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப புடிக்கூ
ஓ ஓகே ஓகே
அப்பறோ சிங்கப்பெண்
அப்றோ மூன்று முடிச்சுனு ஒரு சீரியல் அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கூ உங்களுக்கு என்னஸ்
ஆ எனக்கு விஜய் டி வி ல அ அழகே அழகுன் சொல்லியிருக்கூ அது அப்பறோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐய்யனார் துணை இது மூணுமே எனக்கு புடிக்கூ
ஆ அ ஐய்யனார் துணை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு
ஓ நீங்ளூ பாப்பிங்ளா ஐய்யனார் துணை
நா பாக்க மாட்டே ஏ கசின்ஸ் எல்லா பாக்குவாங்க அவுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப புடிக்கூ
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு ஐயனார் துணை நல்லா இருக்கூ
அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா நா உக்காந்து அவங்க கூட சேந்து உக்காந்து பாக்குவே
ஆ போரே அடிக்காம போகு ஐயனார் துணை அ மத்தஸ் சீரியல்லா கூட கொஞ்சொ இழுக்குற மாரி இருக்கு போரிங்கா ஆனா ஐயனார் துணை வந்துட்டு போரே அடிக்காது ஜாலியா எபிசோட்ஸ் எல்லா போகு ஒரு மாரி ஃபாஸ் டாவு போகு நல்லாருக்கூ நீங்க மூவிஸ்லா பாப்பிங்ளா ஆ எ எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
அதனால இப்ப கொஞ்ச நாள தா அதுகெல்லாம் அதி
எந்த ஆக்டர் பிடிக்கு உங்களுக்கு
நீங்கிப்ப ரீசன் டைம் ல என்ன மூவி பாத்தீங்
நா ரீசன்ட்டா பாத்த மூவினா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தாய் கிழவி அதெலாம் தா நா பாத்தே ரீசன்டா கருப்பு படம் பாத்தே இப்போ வந்துச்சுல கருப்பு அந்த படம் பாத்தே
ஆமா
அவ்ளோதா நீங்க என்ன பாத்தீங்க ரீசன்டா மூவி
நா ரீசன்
நீ சொன்ன எதையமே நான் பாக்க
ஓ அப்டியா எந்த ஆக்டர் புடிக்கு
எனக்கு எனக்கு விஜய் தா புடிக்கும் உங்களுக்கு
ம் எனக்கும் விஜய் த புடிக்கு விஜய் மூவிஸ் எல்லாமே பாத்துருக்கீங்களா எல்லாமே பாத்துருவீங்களா
ஆ
ஆ ஓகே ஓகே நீங்கள என்ன படிக்கிறீங்க
நா இப்போ டுவெல்த் முடிச்சுட்டேன் நீங்க
ஆ நானும் டுவெல்து தா முடிச்சிருக்கேன் இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கிற ஐடியால இருக்கீங்க நீங்க
ஆ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கே நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க
நா வந்துட்டு பி எஸ் சி ஆர்ட்டிபிஷியல் இன்டலிஜன்ஸ் அண்ட் மிஷன்ல லேர்னிங் அந்த கோர்ஸ் தா எடுத்திருக்கே
என்ன புரில
பி எஸ் சி ல வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் இதுல வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டலிஜன்ஸ் அண்ட் மிஷன் லேனிங் ஒரு கோர்ஸ னா எடுத்ருகேன்
ஆ நீங்க லெவன்த் டுவெல்து கம்ப்யூட்டர் சயின்ஸா
ஆ ஆமா
ஆ நானு அத்
நீங்களு கம்ப்யூட்டர் சயின்ஸா
ஆமா
எவ்ளோ மார்க் நீங்க ட்டுவெல்த்ல
ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபோர் நீங்க
நா வந்துட்டு ஃபைவ் ட்வெண்ட்டி கட் ஆஃப் எவ்ளோ உங்களுக்கு
கட் ஆஃப்ஃபு ரொம்ப கம்மி ஆயிர்ச்சு ஒன் செவன்டி ஒன் தா வந்தது
ம் எனக்கு கம்மி தா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தா என்னோடது ம் உங்களுக் மேக்ஸ் கெமிஸ்ட் ரிலா ஈஸியா இருந்துச்சா
எனக்கு மேக்ஸ்சு ஒரளவுக்கு பரவால்ல மத்த சப்ஜெட்லிலா ரொம்ப ரொம்ப
என்ன சப்ஜெட் உங்களுக் புடிக்கு உங்களுக் என்ன சப்ஜெட் புடிக்கு
மேக்ஸ் தா புடிக்கு
எனக்கு மேக்ஸ் தா புடிக் கு டென்த்ல இருந்த டே மேக்ஸ் மேக்ஸ்ல கம்மியாதா வந்துச்சு இந்த தடவ எயிட்டி ஃபைவ் மேக்ஸ்ல
ஓ
ம்
எனக்கு ஃபி
நீங்க எவ்ளோ
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு செவன்டி எயிட்தா வந்துது
மேக்ஸ்ல ஹலோ கேக்குதா
ஆ
ஹலோ உங்களுக் கேக்குதா நா பேசறது ஹலோ ஆ கேக்குதா நா பேசுறது எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா ஆ
ஆ குது இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேக்ஸ்ல எவ்ளோ மார்க்கு
ஆ உங்
நைன்டி
ஹலோ
ஆ
நைன்டி த்ரீ
ஓ சூப்பர் நைன்டி த்ரீ வாங்கிர்க்கீங்க அப்போ நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாரி மேக்ஸ் ரிலேடடா போலால்ல கேக்குதா உங்களுக் நா பேசுறது
கேக்குது
எனக் நீங்க பேசுறது கேக்குது
அப்டியா
ஹலோ
ஆய் ஆ இப்ப கேக்குது
ஆ நீங்க அப்ப மேக்ஸ் ரிஜிட் கோர்ஸ் போலால மேக்ஸ்ல நல்ல மார்க்ல்ல
ரிலேட்டட் அதா கம்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்லயே அதிகமா மேக்ஸ்
ஆ ஆமா இல்ல மேக்ஸ்ல நல்ல ஸ்கோர் இருக்கு ஓ ஓகே ஓகே கவுன்சிலிங்கா இல்ல பிரைவேட் காலேஜஸா எ ப்டி போவீங்க
அம்ப
ஓகே ஓகே ஆ ம் சரி ஓகே வேற எங்கயு ட்ரை பண்லயா பிரைவேட் காலேஜஸ்லலா
நீங்க
நா வந்துட்டு கவுன்சிலிங்ல கெடைக்கு இருக்குங்குற நம்பிக்க இல்ல கம்மி மார்கா இருக்றனால அதனால நா பிரைவேட் காலேஜேதா போட்ருக்க
அப்டியா சேந்துட்டீங்ளா
ஆ ஆ சேந்துட்ட
ஆ
உங்களுக்கு கசின்ஸ்லா இருக்காங்ளா சிப்லிங்ஸ்லா
ஆ சிப்லிங்ஸ் இருக்காங்க கசின்ஸு இருக்காங்க நெறைய பேர் உங்களுக்கு இருக்காங்ளா
ஆ எனக்கு ஒரே ஒரு அக்கா
எனக்கு ஒரே ஒரு தம்பி
ஓகே ஓகே நீங்கதா பெருசு உங்க வீட்ல
உங்க அக்கா என்ன பண்றாங்க ஆமா
அக்கா படுச்சு முடுச்சுட்டாங்க பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்க அவங்க
அப்டியா சூப்பர்
ஆ உம்
படிச்சு முடிச் ளா
என்னது படுச்சுட் இருக்காங்களான் கேக்றீங்ளா
ஹலோ ஸ்டக் ஆவுது
கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது
ஸ்டக் ஆவுது
ஹலோ தெரிலயே என்னன்னு இப்போ கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க அக்கா படுச்சுட்டு இருக்காங்களானு கேக்குறீங்களா
ஆ
இல்ல படுச்சு முடுச்சுட்டாங்க அவங்க ம் ஆ முடிச்சுட்டாங்க ஹலோ
அப்பற
எனக்கு நீங்க பேசுறது கேக்குது உங்களுக்கு கேக்குதாந்தா தெரியல எனக்கு
ஆ இப்ப
ஆ
ம்
என்னன் தெரியல விட்டு விட்டு கேக்குது நெட்வர்க்கு ஸ்லோவா இருக்கா என்னன் சொல்லிட் தெரில
ஆ
ம் நீங்க ஈவி்னிங் ஸ்நாக்ஸ்லா அ மோஸ்ட்லி என்ன சாப்பிடுவீங்க அப்
இப்ப ஸ்ட்ரக் ஆவுது
இங் இப்போ
ஹலோ ஸ்ட்ரக் ஆகுது
தெரியலயே ம் என்ன ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி எடுத்துக்குவீங்க மோஸ்ட்லி ஈவினிங்ல
ஹலோ
ஹலோ கேக்குதா எனக்கு ஒரு செகண்ட் கால் வருது நா உங்களுக்கு அப்றம் கூப்புடவா
ஆ சேரி
அ